வணக்கங்க எப்டி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கும் தோழி நீங்க எப்படி
நல்லா இருக்கேன் என்ன பண்றீங்க சாப்டீங்களா சாப்டாச்சு சாப் நான் வந்து சும்மா உட்காண்ட்ருக்கேன் நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க
நானு சும்மா உக்கானு இருக்கேன்
செரி செரி தோழி செரி தோழி
என்ன சாப்பிட்டீங்க
நான் இங்க இட்லி சாப்ட்டங்க அங்கென்ன அங்க நீங்க என்ன சாப்ட்டீங்க
நாங்க சிக்கன் சாப்ட்டேன்
அப்புடிந்தா சேரி சேரிங்க சேரிங்க இந்த மாடி தோட்டம் இருக்குல்ல இந்த தோட்டம் எல்லாம் நீங்க வந்து செடிய எல்லாம் வள வளத்துர்க்கீங்களா
ஆஹ் வளது இருக்கு அம்மா வீட்ல இருக்கும் போது
அப்படியா என்ன மாதிரி செடிங்களா வளர் திங்க
எல் வ வாழக்கண்ணு நா வளர்க்கல அப்பும் தாத்தா வச்சர்ல அது ஆஹ் வாழைக்கண்ணு கொய்யா மரம் மாமரம்
முருங்க மரம் இருக்கா
ஆஹ் முருங்க மரம் இருக்கு ரெண்டு இருக்கு அப்புறம் வந்து ரோஸ் செடி
உம்
மல்லி மல்லிப்பூர் மல்லி குண்டு மல்லி அடுக்கு மல்லி ஒ ஜாதி மல்லி இல்ல சிஸ்டர் காக்கட்டா இருக்கு
க்குடா ஓ அது வந்து வருங்களா அந்த செடி அதாவது ஒரு ஒரு சில காலத்தில் தானே வ முப்பது
அதான் சிசு வெயில் டைம்ல வரோன்னனு நினைக்கிறது
ஓ சேரி சேரி அப்போ நீங்க பூவெல்லாம் பறிச்சி கட்டுவீங்களா
ஆஹ் நா கட்டுவேன் சிஸ்டர் கட்டி மிஸுக்குல்லாம் எடுத்துன்னு போவேன்
அப்படியா
உம் அவ்வளோ பூ பூக்கும் ஆஹஹா அது இல்ல சிஸ்ட் அதுதான் ஒ ஒருத்தவங்க வீட்டுல பார்த்தோம் எடுக்கலான்னு பார்த்தோம் எடுக்க முல்ல
சேரி சேரி இப்ப ரோஜானா என்ன என்ன வை கு வண்ணு என்ன கலர்ல ரோஜா பூ செடி வச்சிருக்கேன்
பிங்க் கலர் இருச்சு சிஸ்டர் ஃபர்ஸ்டு அப்புறம் ரெட் ரெண்டு இன்ச்சு ஒயிட் ரெண்டு இன்ச்சு அப்புறம் பன்னீர் ரோஸ் சோன்னிசு அப்புறம் பால் ரோஸ் கலர் ஒண்ணுருஞ்சு.
சேரிங்க சேரிங்க இப்ப இப்ப எல்லாமே இது இருக்குங்களா
இப்ப எல்லாமே இருக்கு சிஸ்டர் ஆஹஹ இப்ப எப்பிடி சொல்றது அப்து தீர்க்கு அந்த அந்த இடத்துலே ஆனா பஸ்லாம் பூ பூக்கும் இப்போ பூகுத்து இல்ல பூ
ஆஹ அது வந்து அதுக்குனு தனி காலோ இருக்கு இல்லிங்களா அப்புதானே வந்து பூ பூக்கு.
ஆஹ இல்ல சிஸ்டர் இப்ப நம்ம தண்ணி வுட்டுக்னே இருந்தா அது பூக்கும் மொட்டு விட்டுக்கினே இப்ப தண்ணி வுடத் பத்துனால அது பூக்கவே மாட்டிங்குது
சரி சரி வாழை கண்ணு அது வந்து பாத்தீங்கின்னா வளர்ந்து கொளத்தள்ளி
ஆஹ நாங்க எத்தினோ வாட்டி அர்த்திருக்கோம்
அப்படியா ஹன் ஹன் ஹன் எத்தனை வாழமர வச்சு எங்க வச்சுருக்கீங்க.
நாங்க வச்சிருந்த சீசோ கொ பக்கத்துலேயே வந்துது அப்படியே
அஹ அத வெட்டி வெட்டி விடனும் அப்பதானே பக்கத்துல இருக்கிறது மரத்துக்கு சேரி சேரி
அர்த்து அத்த வீட்டுக்கு பக்கத்து வீட் த்கே
சரி சரிங்க
த்ரோ நாங்க
அப்படியா செரி செரி முருகங்கமரம் இருக்குங்களா நம்ம வீட்டுல முருமை
ஆஹ முருங் அதெல்லா இருக்கு சிஸ்டர் ரெண்டு முருங்க சுமார் இருக்கானா முருங்ககாய் எல்லாமே டேஸ்ட்டா இருக்கும் ஒரு மரத்துல டேஸ்டா இருக்கோம் முருங்கக்காய் அது எப்புனா ஒரு வாட் இதான் சிஸ்டர் சாப்டுவேன் நானு
இப்போ எங்க ஊர் சைடுல எல்லா விக்கும் நீங்க ஒரு நாலு முருங்கக்கா வாங்கினாலே கிட்டத்தட்ட இருபது ரூபாய் முப்பது ரூபா இதே நம்ம நம்ம அந்த ஊர் பக்கலா வந்து பாத்தீங்கன்னா ஹ காஞ்சு போய் கெடக்கும்
ஆஹ் ஆமா ஆமா யாரே அரக் இருக்க மாட்டாங்க
ஆஹ் யாரு எடுத்து யுஸ்
ஆ அதான் இருக்கிற இடத்துல அது அதோட ப் பயம் தெரியாது இதுவே இப்ப வெளிய இப்ப சித் சிலா இருந்தா நம்மளுக்கு சாப்பிடணும் முருங்கீரை சாப்பிடும் போல இருக்கும் முருங்குமா அதான் எப்டி சொல்றது நம்பளுக்கு மத்துல இருந்து நம்மளுக்கு விட்டுஇருந்து பத் வச்சு சாப்பன்னு போல இருக்கும் ஆனா அங்க எங்கயோ ஹைபட்ல வெளியட்டு வந்து நம்பளுக்கு விற்ப்பாங்க சிட்டில
ஆமா இதுவே நகர்ப்புறத்து இது கிராமத் அப்புடத்துல பாருங்க அப்படியே வீணாய் போகும் முருங்கைகாய் எல்லாம் நிறைய இடத்துல பா்த்திருக்கேன் அது வந்து காஞ்சு போய் அது பேசாம விட்டா கூட
இப்ப வீட்டுல சிஸ்டர் வீடலயும் அப்டித்தான் இருக்கு போய் ஒரு வாட்டி நெறைய பறிச்சோம் அதுக்கப்பறம் இப்போ போனோ லோயும் பத்தா சுத்தமா இதுவே இல்ல எல்லாம் காஞ்சி போய் அப்டியே வுட் விட்டு இருக்காங்க
அப்படிங்காள சோ சேரி சேரி இந்த புளிச்ச கீரைன்னு சொல்லுவாங்கல்ல கோள்விப்பட்ரி அதெல்லாம் நீங்க வச்சிருக்கீங்களா
அதெல்லாம் வேக்கலக்கா பஸ்ட்டு வந்துப் பயிர் வறுக்கும் போது அரைக்கீர அதெல்லாம் போட்டிருந்தோம்
சேரி சேரி
ஆனாப் புளிச்சக்கிற வந் ஒரு ஒருத்தவங்க விக்கிறாங்க ஆனா அவங்களும் வீட்டுலதான் போடுறாங்க அது
ஆஹ் ஆஹ்
அது ஒனா வாங்குவோம் அவங்க புளிச்சிக்கீர போடுவாங்க அர கீற தண் கீர அப்பறம் பச்ச மெளகா இதெல்லாம் போடுவாங்க அவங்கள ந இருந்து வாங்குவோம் நாங்க ஆனா நாங்க போட்டது அரக்கீர மட்டும்தான் போட்டோம் அரக்கீர பச்ச மிளகா அரக்கீர இருக்கா
அரக்கீர ந கேள்விப்பட்ருகேன் ஆனா நா பார்த்தது இல்ல எனக்கு வந்து இத சிரி பே
எனகு புளிச்சிக்கிறயே புடிக்காது ஏன்னா புளிப்பா இருக்குல
அது நல்லா இருக்கு தெரியுங்களா நல்லன்ன இருக்குல்ல நல்லண்ண நல்லண்ணவந்து பாத்தீங்னா நல்லெண்ண ஊத்தி நம்ம இந்த கீரல சின்ன வெங்காயத்த நல்ல பொடிசு பொடிசா நறுக்கி போட்டு வரமிளகா போட்டு நல்லா கடஞ்சி தாளிச்சி விட்டு சா நல் சாப்பாடு போட்டு கீரபோட் ட்டுநல்லண்ண ஊத்தி பெசஞ்சி தாப்டீங்னா நல்லா இருக் ஓ நம்ம எலும்புக்கெல்லா நல்லது
ஓஹ் அஹ்
அதுவும் அப்டிதா முருங்கைக்காயும் அப்டிதா
ஆனா முருங்கக்கீர இங்கதா இருக்கு ஆனா இங்க இங்கருக் இவுங்க யாருமே சாப்ப மாட்டாங்க இதுவே சிட்டில இருக்கவங்க என்ன பண்றாங்க முருங் கீற நம்ளுக் கெடக்கமாட்டேங்கிது அப்டின் யோசி
ஆமா சரியா சொன்னீங்க கரெக்ட் சரியா சொன்னீங்க ஒரு கட்டு போய் வாங்கறோம்னு வைங்க தந்தயில ஒரு நாலு நாலு ல ட்டு ஒரு அஞ்சி கிழ தா இருக்கும் முப்பது ரூபா சொல்றாங்க முருங்கைக்கீர
உம் உம்
அப்டியே ஆச்சரியமா இருக்கு ஐயோ இதெல்லாம் நம்ம ஊர்லயெல்லாம் அப்டியே வீணா போய் கிடக்குமே முப்ப ரூவா குடுத்து நம்ம வாங்கறோங்க
த்தே வாங்க வாங்க அங்க அவங்க இங்க வந்து சாப்பிட்தா அவங்ளுக்கு இங்கபுடி ஏன்னா அங்க எப்டி சொல்றது எல்லாமே கடைலயே வாங்குற மாரி இருக்கு இங்கன்னா நம்ப எல்லாமே வீட்டுல இருந்து எடுக்ற மாரி இருக்கு எல்லாமே முருங்கீற முருங்கமா முருங்கா
தக்காளி அதெல்லா வச்சிருக்கீங்களா
அதெல்லா பஸ்ட் போட்ருந்தோக்கா ஆஹ் கத்திரிக்காய எல்லாம் போட்டிருந்தோம் பஸ்ட் கத்திரிக்காய் போட்டுருந்தோம் வண்டக்கா பொடலங்கா பாவக்கா பாவக்கா அதெல்லா போட்டுருந்தோ பஸ்ட் நாங்க கொடி உள்ளு கம்பில்ல சுத்தி வுட்டா அது பாட்னு கொடியா வந்துருல்ல அப்ப போட்டுருந்தோ அப் அப்புற முள்ளு கம்பி எத்துடுவோ அதுலாம்
போடுறதுல ஆனா அதுக்குமே பாதுகாப்பு தேவதான வா மிருகங்கள் வந்து எதாது புடுச்சி இழுத்துரு சு அப்டின்னா அது ரொம்ப செரமமா போயிடுல்ல நம்ப
பர்ஸ்டா இருக்கா அங்க யாரு வர மாட்டாங்க எது வராதங்க
அங்க அப்படியா சேரி சேரி எங்க ஊரு பக்கொல்லா பாத்தீங்கனா இப்போ உருளக்கிழங்கு கேரட் ப்ப அதெல்லா போடும்போது அந்த காட்டு பன்றின் சொல்வாங்க அது வந்து பத் திங்க அப்டினா அந்த கெழங்கெல்லாத்தை தோண்டிரு அதனால இந்த கரண்ட் கம்பி சொல்வாங்கள்ல அது வந்து தோட்டத்து சுத்தி வப்பாங்க
பண்ணியா
காட்ரு பன் காட்டு பன்றி பன்னிதா பன்னி அ அதுதா அ அதுதான் அதிகமாக வரும்.
உம் உம்
அது ஒரு டைம் வந் து அடிபட்டுச்சு அப்படின்னா அதுக்கப். அப்புறோ வந்து வராது ஆமா அதனால அத பார்த்து ஜாக்கிரதையா ம்ச். நம்ப ஏனா நம்ம அவ்ளோ கஷ்டப்பட்டு வளக்குறோ அது எடுத்து அறுவட பண்ணாதா அதுக்கு நமக்கு பயன்
ஆனா ஒரு வாட்டி வீட்டாண்ணு வந்துச்சு வீட்டு வந் வீட்டாணு வந்து பின்னாடிதா கலறி வச்சு போயிச்சு பன்னி
என்னது பன்னியா
ஆ பின்னாடி வந்து வீட்டுக்கு பின்னாடி வந்து கலறி அது வந்து பள்ளந்தா எடுக்குல்ல அப்டியே ஒரு ஒரு எ டமா நோன் நோண்டி வச்ட்டு கால்ல எல்லாரும் பாக்குறோ எல்லார் வூட்லை இருக்கு
அய்யயோ அப்ப வந்து எல்லாத்து வீட்டயு வந்து பார்வையிட்டு
ஆஹ் எல்லாரு வீட்லயு வந்து அப்டே பள்ள குழி குழியா ஏடுத்துட்டு போயக்குது மேல ஆட்ட கூட இல்ல
ஹ நல்ல ஆலமா பண்ணிட்டு போயிடுத்து
படுக்குமா என்னானு தெரியல
இல்ல அது என்ன பண்ணும்னா நல்லா தோண்டி வச்சுட்டு அடுத்து இன்னொரு இடத்துக்கு போயிடுங்கப் போயிடுமாம இந்த மாரி தாவி தாவி ஒ வொரு இடத்துக்கும் போய்-போய் தா ஒவ்வொரு இப்போ அதுக்கு வந்து பாத் திங்கன்னா பன்றி பன்னிய பொறுத்த வரையு இந்த மண்ணுக் கீழ வெளயுதுல காய்கறி அதெல்லா ரொம் ம்ப இஷ்ட அதுக்கு
ஆஹ் நோன்டி நோன்டி சாப்பத்
ஆமா அதனால அ உருளைக் கிழங்குலருந்து கேரட்டு என்ன மண்ணுக் கடில வெளையிற காய்கறிகள் எல்லாத்தையு நல்லா சாப்பிடு வாங்க
உம் உம்
அது அதனால நம்ம வந்து என்ன தா நம்ம விவசாய பண்ணுறதுக்கு நம்ம எல்லாமே போட்டாலு நம்ப கொஞ்சம் பார்த்து தா
ஆஹ் பயிர் வெக்குபோழுதெல்லா வந்து நோண்டிட்டு போயிடு
பயிர் வைக்கும் போது வந்து ப இது அதுனா கிளி அந்த மாரிதான வந்து பயிரெல்லா தளஞ்
அப்ப இல்லக்கா அது அப்ப சாப்பிடும் இது லாஸ்ட் டைம் மொலச்சி வருதுல பயிரு அப்ப வந்து ஒரு எப்டி சொல்றது அப்டியே படுத்துட்டு பெரண்ட்ன்டு
உம்
அப்டி போயிடும் ஆஹ் அறுப்பு அருக்கும் போது நம்மளுக்கு கஷ் அத தூக்கி வுட்டுக்கனு அப்டியே போனோ ஆனா அது வந்து எப்டி ஒரு ஷ் ஒரு அப்டியே ஒரு எடம் ஃபுல்லா ப தூர்ந்துட்டு போவோம்
ஐய்யோ அது அதுதான் நம்ம அதெல்லா பாதுகாக்க தான் நம்ம வந்து கரண்ட் கம்பின்னு சொ சொல்லி ஒரு விஷயத்தையே போடுறாங்க ஊரு பக்கோல அப்படி போடுபோது அது ஒரு டைம் இப்போ ஒரு குடும்பத்தில ஒரு பன்றி வந்தாலொஅது அடிபட்டுச்சு அப்படின்னா மற்றது எதுவுமே வராதாமா எங்க பாட்டி பெரிமா என்ன சொல்லுவாங்க
உம்
நீங்க கிழங்கு வகையில எல்லாம் சாப்பிடுவீங்க தானே
ஆஹ் சாப்பிடுங்கா
செரி செரி செரி செரி சரி நம்ம அடுத்த அலைப்புல சந்திக்லாம் செரி செரி செரி நன்றி மேடம் நன்றிங்க